அலோ
ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது
ஓகேங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க இப்ப நம்ம எத பத்தி பேசலா
ம் சொந்த ஊர் போன அனுபவம்
ஓகே கண்டிப்பா இப்ப நமக்கு சொந்த ஊரு ஆம்மா அதெல்லா நெனச்சாலே வந்து ஒரு மாரி ஹேப்பியாதா இருக்கு போனா நல்லா இருக்குமே அப்டின்டு ஆ சொந்த ஊருதா நமக் அங்க வந்து ஒரு ஸ்பெஷலே இல்லையா அங்கதா நம்ம பொறந்துருப்போ வளந்துருப்போ ஆ ஒரு தனி பட் பாசமே அங்கேதா இருக்கு எ எந்த ஊருக்கு வந்தாலு சேரி எவ்வளோ தூரம் போனாலுமே நம்ம நம்மளோட தாட்ச் ஃபுல்லாவே நம்ம சொந்த ஊர்லதா இருக்கு அங்கதா நம்ம ஸ்கூலிங் படுச்சுருப்போ
கண்டிப்பா நறையா மெமரிஸ் இருக்கு அங்க பாக்கணுன்னு ஒரு ஆர்வோ இருக்கு போனா எவ்வளோ பேரு மீட் பண்ணுவ் வோ
ஆமா அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த தெருவுல இருக் திறஃப்
ஆமா அவிங்க எல்லா பாத்தீங்கன்னா இன்னாரோ பயங்கரமா வாழ்ந்துட்டு இருப்பாகே ஆள்ளு மாறிட்டு இருப்பாகே நெறைய பேருக்கு கல்யாணோ நடந்துருக்கு ஒரு மாரி சர்ப்ரைஸா இருக்கு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட போ
ஆமா அது வெறு எடோ மட்டுங் கெடையாதுஸ் சொந்த ஊருங்குறது அது நமக்கெல்லா அடையாளமே அந்த ஊர்லதா அப்டிங்குற மாரி இருக் கு எங்க திரும்புனாலு எந்த தெருக்குள்ள போனாலு பேசுவாங்க ஆம்மா எல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஆமா அதுக்கப்றொ நம்ம வேற வேற எடத்துக்கு வந்தது க்கப்றொந்தா நம்மளுக்கு அந்த ஊரோட அருமலா தெரியிது ஏனா அங்க திருவிழா அங்க கலா ச்சாரொல்லா அங்க ஒரு பழக்கவழக்கல்லா நம்ம ஃபாலோ பண்ணிருப்போ அதெல்லா ஒரு மாரி தன் ஒரு மாரி சூப்பரா இருக்கு இங்க வந்துட்டு நம்ம எதுவ்மே நம்ம ஃபாலோ பண்ணாம பண்ண முடியாம எல்லா புதுசா இருக்கவு நமக்கு அந்த ஊரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குல்ல உங்களுக்கு எப்டி இருக்கு? நீங்க எப்பிடி சொந்த ஊர விட்டுட்டு தனியா இருக்கீங்ளா?
போவோ போனா அது அம்மாவோட அப்பா ஊரு போயிர்க்கே நா இங்க சென்னை தா பொறந்து வளந்ததெ
ஓகே ஓகே
அம்மா‌ ஊரு வந்து சொல்லால்ல ஊரு பேர்லா சொல்ல கூடாது
இல்ல பர்ஸ்னல் டீட்டெய்ல்ஸ் ஷேர்
ஆமா அத தா நானு வந்து சொல்லிட்ருக்கே செரி ஓகே டன் சொந்த ஊர் நா ஆமா இதுதா குற்றாலம் நல்லாருக்கு ம்
ஆமா அந்த ஊர்ல நல்லாருக்குல்லயா
ஆமா போனாலே நன்னா குளிக்கிறதா வேல எந் எப்டினா விடிய காலைலயே போய்டுவோ குளிக்கிறதுக்கு ஏனா அந்த டைம்ல வ கூட்டொ இருக்காது அங்க ஆனா அ எல்லாருக்கு தெருஞ்சது வந்து குற்றாலொ ஆனா அங்கருந்து உள்ள போனீங்னா நெறைய ஃபால்ஸ் இருக்கு அந்த ஊரு அந்த ஊர் மக்களுக்கு மட்டு தெரியு குற்றால தவிர்த்து நெறைய எடொ இருக்கு அது மார் நறைய ஃபால்ஸு நெறைய அந்த ஈவினிங் ஆனா ஒரு மாரி கிளைமட்டு வேற லெவல்ல இருக்கு எப்பவுமே சில்லுனு ஒரு மாரி காத்து அப்டியே என்ன சொல்றது வேற மாரி இருக்கு
இந்த அங்க முக்கியமா அங்க போனா அந்த அங்க ஸ்கூல் சொந்த ஊர்ல ஸ்கூல் படிச்சதால அங்க வந்து சொந்த ஊர்ல வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துலியே ஸ்கூல் இருக்கு ஒரு ரெண்டு தெரு தள்ளி போனா ஸ் கூலுருக்கு சோ போறப்பல்லா அந்த கூலயு பாத்துட்டு போற மாரிதா இருக் மா அதனால ஒவ்வொரு டைம் போற அப்பி நாந்த ஸ்கூலுக்கு போய் இந்த டீச்சர்ஸ பாத்துட்டு வந்துருக்கே அதா பழைய நினைவுகளுக்கு அப்பிடியே அழ ச்சிடு ஓ சோ எல்லாருக்குமே தெரியு அது குட்டி குட்டி சந்து மாரிதா இருக்கு நாங்க இருந்த ஆ வீடு வந்து குட்டி குட்டி ச சந்து மாரிதா இருக்கு அதனால ஆ எல்லாருமே பழக்கமா இருப்பாங்க தெருவுல எல்லாருமே பழக்கமா இருப்பாங்க போனா கூட எல்லாருமே கூப்ட்டு பேசுவாங்க எப்பிடி இருக்க என்ன அதெல்லாம ஒரு சந்தோஷோ தான நம்ம இப்ப இருக்கிறதுல்லா பாத்தீன்னா ஒரு நகர்புறத்துல பெருசா யாரு பக்கத்துல தெரியாது இது யாரு என்னன்னு கூட தெரியாது பேச ஆள் இல்ல அங்கெல்லா போனா இது ப்புரோ அவங்க வீட்டு பசங்க வந்த மாரியே பேசுவாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க அப்பில்லா கூப்புறதெல்லா அந்த சொந்த ஊருக் போனாதா அதெல்லா கெடைக்குமே
ம்
அங்கருக்குர ஃபிரண்ட்ஸ் பாத்தாலுமே அப்பிடிதா அவங்களு நீங்க சொல்ற மாரி ஒவ்வொருத்தவங்க ஆ நம்ம பாத்தப்பல்லா இத்தனோண்டு இத்தனோண்டு இருந்தாங்க இப்ப எல்லா நெறைய பேர் கல்யாண ஆகி இல்ல அவங்க அவங்க வேற வேற ட்ட ஊருக்கு ஆ வேல விஷயமா இல்ல புதுசுபுதுசா பிஷ்னஸ் ல்லா பண்ணிட்டு இருக்கு அதெல்லா பாக்குற ட்ற சந்தோஷமா இருக்கு ஓகே எல்லாரு வளந்துட்டாங்க அப்பிடின்னு
ம் நீங்க எப்போ போனிங்க லாஸ்ட்டா ரொம்ப நாள ஆச்சா ரொம்ப வருஷோ ஆச்சா
இல்ல ரொம்ப மாசோ ஆகுது போய் ஒரு ஆறு ஏழு மாசோ ஆகுது ஆமா அங்க போறப்பயு ஒரு சந்தோஷ தா ஆமா அங்க போணுபேக் பண்ணணு சொந்த ஊருக்கு போணு பேக் பண்ணுனாலே அது து ஒரு ஹாப்பிமஸ்தா ஆமா ஆமா நம்ம டிக்கெட் போட்டதுலருந்து ஸ்டார்ட் ஆயிரு
நவளதா ஒவ்வொரு நாளையு ஒவ்வொரு நாளையு என்னிட்டுருப்பீங்க
கண்டிப்பா இப்ப ஏன்னா இப்ப டிக்கெட் போறதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல அது பாட்டு நால் போவோ வேகமாபோவு புரியாது இப்ப டிக்கெட் நம்ம ஊருக்கு போறோன்னா அவ்ளோதா அந்த நாளே ஓடாது மெதுவா போ அந்து இருக்கிற அந்த ஒரு மாசமே ஸ்லோவா போகு அதுக்கப்புற பேக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறந்தா நமக்கு ஒரு ஆ ஹாப்பினஸே வரு ஓகே ஊருக்கு போறோ அப்டின்ட்டு அப்புற கெளம்பறப்ப நம்ம கஷ் மா இருக்கு இல்லையா சொந்த ஊருக்கு
ஆமா அது இன்னு வே வே வேற எப்டின்னா ஒரு மாரி காண்டா இருக்கு என்னடா
ஆமா என்னடா வாழ்க்கை இதுங்கற மா எல்லா கொஞ்ச நாள்ல தோணிரு அதுக்கப்புற மறுபடியு ரொட்டீன் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறோ ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்றோ நார்மல் ஆயிரு அப்புற சரி இதா லைஃப் பு அப்டின்ட்டு நம்ம ஏன்னா அங்க அங்க திருவிழால நம்ம
ங்க ஸ்கூல் ஸ்கூல் லீவுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போவாங்கல்ல திருப்பி அந்த மா அந்த கததா
அதேதா அதே தா அந்த லீவ் முடிஞ்சு அந்த மே மன்ந்த்லா ஸ்கூல் லீவ் விடுவாங்க மே முடி மே மந்த்து முடிஞ்சோடனே அந்த ஸ்கூல் ஐயயோ இன்னு நாலு நாள்ல ஓபன் பண்ணிருவாங்களே ரெண்டு நாள் ஓப்பன் ஆயிருமே ஸ்கூல் போணுமே அப்படிங்கற அந்த ஒரு ஃபீல் இப்பயுமே அது ஃபீல் பண்ற மாரி இருக்கு அதா நா இ துக்கப்பறறோ நம்ம எப்ப போவோ எதாவது ஃபங்ஷன் வரணு
ஆமா அந்த மாரி மேரேஜ் அந்த மாரினாதா போப்போறீங்க
ஐயோ நமக்கு லீவ் கெடைக்கணு அந்த மாரி பல சிக்கல்லா இரு க்கறப்ப அப்பல்லா நமக் கு சொந்த ஊர்ல இருக்கிறப்ப அந்த அரும பெருசா தெரியில அல்ல அதுக்கப்பறோ வந்ததுக்க ப்புறந்தா ஓகே இவ்ளோ விஷியோ அந்த ஊர்லயே இருக்கு நமக்குதா தெரியல இப்பதா ஃபீல் ஆவுது அத விட்டுட்டு வந்தது க்கப்பறோ அப்டின்னு இருக்குல்ல அதுவு அந்த ஊர் திருவிழாக்கள பத்தி என்ன நெனைக்கிறீங்க அந்த சொந்த ஊர்ல அந்த திருவிழா லாம் இருக்கும்ல
நல்லாருக்கும் ஹ மொத்த ஊரும் அங்கதான் இருக்கும் எல்லாத்தையும் பாக்கலாம்
ஆமா இந்த குற்றாலத்துல திருவிழா என்ன மாதிரி திருவிழா லாம் இருக்கு உம்
அதான் நார்மல் அந்த கோயில் இதுதான்
ம்
கும்பாபிஷேகம் மாரி பண்ணுவாங்க
உம் உம் அந்த இது பால் குடம் அந்த மாரிலாம் இருக்குமா பால்குடம் எடுக்கறது காவடி எடுக்கறது
உம் இருக்கும் காவடி எடுக்றது எல்லாம் இருக்கும் அந்த ப பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கே தும்ப ஏடா குடமா வாயில நாக்குல மாடி அது எப்டிதான் பண்றாங்கன்னு தெரில
தெரியல அவுங்களுக்குல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்குல்லாம்
உம்
ஒத்துக்க மாட்டாங்க அந்த வலியெல்லாம் கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க ஹா வழி இல்லயே அதெல்லாம் அவன் பாத்துக்கிட்டான் அப்டிம்பாங்க அவ்ளோதான் அதெல்லாம் மைண்டு மனசுதான் காரணம் அதுக்கெல்லாம் கடவுள் இருக்கு இல்ல அதெல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு அந்த மனசுல தோணிருச்சுன்னா அவங்க அது பண்ணிருவாங்க அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும்
உம்
நல்லா இருக்கும் ஆனா அந்த கோயில் திருவிழா எல்லாம் அதுவும் எப் நாலு ஒரு நாலு நாள் ஒரு வாரம் அந்த மாரிலாம் திருவிழா நடக்கும் இல்லையா
ஆமா ஏதாவது காப்பு கட்டுவாங்க ஒரு போ கூடாதுன்னுவாங்க
போக கூடாது வரக்கூடாது அப்படின்ட்டு காப்பு கட்டி விட்டு காலையில அப்டியே அந்த சாங் பாட்டு போட்டு வுட்டுருவாங்க ஸ்பீக்கரு ஊரே ஆமா காலை அஞ்சரை அஞ்சரை ஆறு மணிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறது அதெல்லா ஒரு ஹேப்பினஸ் தான இருந்தாலுமே அத கேக்குறப்ப நமக் கால்லயே அத கேக்குறப்ப கொஞ்சோ வைய்பா இருக்கு அதுவு நார்மல் பாட்டுல கொஞ்சோ வைபாதாம் போடுவாங்க இந்த குத்துசாங் மாரிதா சாமி பாட்டே போடுவாங்க
ம் மலையனாறு அங்காலியே
ஆமா நல்லா இருக்கு
ஆத்தா வந்துருக்காடா
அதுலா ஒரு தனி சந்தோஷந்தா ஊருக்கு போறோ வரோனா
வருஷத்துக்கு ஒரு தடவ போவீங்களா
ஆமா வருஷத்துக்கு ஒன் டைம் ஆயிரு அப்டியே இயர்லி ஒன்ஸ் போற மாரி இருக்கு நமக்கு வேலையே அப்டி இருக்கு இங்க ஆ கன்ஃபார்மா வருஷத்துக்கு ஒன் டைம் கண்டிப்பா போயிருவோ ஒரு பத்து மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக் குள்ள எப்புடியு டைம்க்கு டு வந்துருவோ ஆமா ஆமா எல்லாத்துயுமே ஆமா லீவ் இருக்கணு சோ அதெல்லாம் பாத்து எப்படா அப்டின் காத்துட்ருக்கணு அந்த ஒரு வருஷோ ஃபுல்லா எப்போ ஊருக் வோ அப்புடிங்குற மாரி அதுக்கப்புறோ எதோ நமக் கு இப்ப இந்த ஃபோனு அதெல்லா இருக்குறதால எங்க இருந்தாலுமே நம்ம வந்து ஆமா ஃபேமிலியையும் பாத்து பேச முடியுது வீடியோ காலு அது இதுனு பேச முடியுது நமக் க்கு மத்தபடி யூடியூபா அது இதுன்னு நமக்கு டைம் ஓடிருது அந்த காலத்துல எல்லா நெனச்சு பாத்தா ஷாக்கா இருக்கு எப்புறா ஊரு கடந்துல்லா இருந்துருக்காங்க வேற வேற ஊர்ல எல்லாம்ப்
லெட்டர் போட்டா லெட்டர் போடுவாங்க அப்ப இங்லாந் லெட்டர் சொல்லுவாங்க ப்புளூ கலர் லெட்ரு அதல்லா நா நாலா எழுதிருக் க்கு அதெல்லா எழுதி போஸ்ட் ஆபிஸ்ல போயி அந்த பாக்ஸ்ல போய் போட்டா மூணு நாள் கழுச்சி போவு லெட்ரு
ஆ அதல்லா கஷ்டந்தான அதுவு அடிக்
ஆமா அது எப்டியு ஆமா மாசத்துக்கு ஒரு லெட்டருப் போடுவாங்க
ஆம்மா இப்ப ஏதாவது ஊர்ல கொழந்த பொறந்துச்சு அது இதுன்னு ஏதாவது சொல்லி லெட்டர் போட்டா கூட போய் சேரவே பல மாதோ ஒ ஒ பல நாலாயிரு அதே மாரி யாராவது எறந்துட்டாங்க அந்த மாரி துக்கஸ் செய்தின்னாக் கூட அவங்க எல்லா முடிஞ்சு அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் போய் சேரு அதெல்லா கொடும இப்ப ஏதோ நமக்கு இந்த வசதி எல்லா வந்துருச்சு டெக்னிக் எல்லா அ ரொம்ப வளந்து தொழில்நுட்பம்லா வந்ததால
போஃன்லே பாத்துக்குறாய்ங்கே அந்த போல இருக்
ஆமா ஆமா அப்டிதா இருக்கு நெறையா இப்ப வீடியோஸ்லா வருதே எங்கேஜ் மெண்டே வந்து மாப்ள ஃபாரின்ல இருக்காரு பொண்ணு ஊர்ல இருக்கு அப்டே எங்கேஜ்மெண்ட் பண்றாங்க ஒருப் புரஜக்டர போட் போட்டு எங்கேஜ்மென்ட் பண்ணிற்றாங்க தட்ட மாத்தி அந்த மாரி துலா இப்ப நடக்குது சொந்த ஊருக்கு வர முடியாத நெலமலா நெறயா பேர் துருக்கு அதெல்லா கொஞ்சோ கஷ்டமா தான இருக் க்கு கே டைம் முடிஞ்சிருச்சு
ம் ஓகே பாய்